ஹலோ
ஆ ஹலோ ஆ கேக்குது என்ன பண்ணிட்ருக்கீங்க
நானாங்க கா எப்டி சொல்ற கோவில் போயிட்டு இப்பதாங்க வீட்டுக்கு வந்தோ கொஞ்சொ நேர்த்துக்கு முன்னாடி
ஓ இன்னைக் ஏதாது ஸ்பெஷலா இல்ல சும்மா ஓ சண்டேனால போனீங்களா
ஆமாங்க நாங்க சின்னதா ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அதனால குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு காலையில டிஃபன் சாப்ட்டுட்டு குலதெய்வம் கோயிலுக் போயிட்டு இப்பதாங்க கொஞ்சொ நேர்த்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தோ
ஓ உங்க குலதெய்வம் என்னது
ஆ முனீஷ்வரர்
ஓ ஓகே ஓகே
ம் அதனால போயிட்டு பொறி எல்லா வெ ச்சு சாமிக்கி படச்சுட்டு எல்லாருக்குமே அங்க கொஞ்சம் குடுத்துட்டு அ சாப்ட்டுட்டு கொஞ்சோ கோவில்ல வந்து இருந்துட்டு நறைய பேர் வந்தாங்க அங்க நம்ம வந்து எப்டி சொல்றது சண்டேனா கோவிலுக் போணுமா கோவில் தொறந்து இருக்குமா அப்டின் யோசிப்போ ஒரு சிலர்ல்லா பட் வந்து பத்தர மணி பன்னெண்டு மணினாலுமே தொறந்திருக்காங்க போய்ட்டு சாமி கும்புட்டு ரிலாக்ஸ்டா இருந்துட்டு வந்தோங்க போயிட்டு வந்ததுல ஒரு மைண்ட் ரிலாக்சேஷனா நல்லாருக்கு
ஆ எங்க ஃபேமிலியா எல்லாரு போனீங்ளா
ஆமா ஃபேமிலியோட போணோ ஏனா தன் தனியா போயிருந்தாலு கொஞ்சோ ஒரு மாரிந்துருக்கு வீட்ல எல்லாருமே ஒன்னா போயிட்டு வந்தோ அதனால கொஞ்சோ நல்லாந்துச்சு
அப்ப சண்டேயு ஜாலியா ஸ்டாட் பண்ட்டிங்க
ஆமா இன்னக்கி நாள் என்னவோ கொஞ்சோ நல்லாதா போன மாரி இருந்துது
ஆ
நீங்க என்ன பண்றீங்க சமச்சுட்டீங்ளா
நா இல்ல நா சும்மா ஆன்ட்டி வீட்டுக் போயிருந்தே இப்பதா நானு வந்த
சேரி சேரி சமையல் இதுக்கு மேல சமைக்கணுமா
அம்மா
என்ன சமையல் இன்னக்கி சண்டே ஸ்பெஷல் வேற இருக்கு கண்டிப்பா பிரியாணியா
இல்ல இல்ல அப்டிலா இல்ல சும்மா நார்மலாதா ஆ காலையில என்ன சாப்ட்டே சப்பாத்தி சாப்ட்டேன் நெனைக் ஆமா நா சப்பாத்திதா சாப்ட்டே இன்னைக்கால்ல இனி அம்மா வேலைக் போயிருக்காங்க இனி வந்ததுக்கு அப்றோ அம்மா கூட சேந்து சும்மா ஹெல்ப் பண்ணுவே
ஓ சேரி சேரி
ம் நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா வந்து எக்ஸாம்காக படிச்சுட்ருக்கேங்க அப்டியே போகுது
என்னது கேட்டு அந்த மாரியா
ஆ ஆமாங்க
ஓகே ஓகே ஆ
இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ப படிச்சுட்டு அடுத்த லெவல் நம்ப போணு நெனைப்போல அதுக்காக படிச்சுட்ருக்க அப்டே
ஓ ச்சே அப்ப நீங்க காலேஜ் கம்ப்ளீட் பண்ட்டீங்ளா
ஆ எஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட அதுக்கு அடுத்ததுக்கு நம்ம வந்து இப்ப கேட் எக்ஸாம் என்ரன்ஸ் எக்ஸாம் மாரியு எழுதுனாதான நெக்ஸ் ட்டு டிகிரி கோர்ஸ்லாம் நம்ம போக முடியும் அந்த மாரி எக்ஸாம் காக வெயிட் பண்ணிட்ருக்கே அது உன்னு ஒரு ஒன் மந்த்ல வந்துரு வந்ததுக்கு அப்புறோ எழுதிட்டு அது ரிசல்ட்டு வந்தாதாங்க தெரியு படிக்றதுக்கு
ஓகே ஓகே என்ன இது என்ன ப்ரிப்பரேஷன்லா எப்டி போது எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்
ஆ ஏதோ கொஞ்சோ பரவால்லங்க போகுது
ம் நீங்க நீங்க மட்டுமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு சேந்து படிக்கிறீங்ளா
இல்லங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்லா வந்து ஒரு சிலர்லா வந்து வோக் போறாங்க ஆ லைக் இன்டர்வியூ அ அ அட்டன் பண்ணிருக்காங்க நா வந்து கொஞ்சம் படிக்கலா அப்டின் ட்டு ஒரு மைண்ட் செட்ல இருக்கே அதனால வந்து போட்ருக்கே ஆ எக்ஸாம் எழுதணு அவுங்க புரில
இன்ஜினியரிங்தா படிச்சீங்ளா
ஆமா
ஓகே ஓகே அப்ப நீங்க வெர்க்கு தேடாம நெக்ஸ்ட்டு வேற ஏதாவ்து திருப்பி படிப் அது மூலமா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றீங்ளா
அ எக்ஸாம்காக கொஞ்சம் ட்ரை பண்ணலா எக்ஸ்ட்ராவா ஒரு கோஸ் படிச்சா நமக்கு இன்னு யூஸ்ஃபுல்ல அதனால சரி படிக்கவேணா அப்டின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேங்க
ஒ ஓகே ஓகே அ
ம் நீங்க அம்மா உங்ளுக்கு வந்து புரில
அம்மா
அம்மா செய்ற சமையல்ல உங்களுக்கு அம்மா அ என்ன ரொம்ப புடிக்கும் உங்களுக்கு
அம்மா செய்ற சமையல் தெரில்ல
தெரிலையா அப்ப சாப்பிடும் போது என்ன பண்ணுவீங்க மம்மிக்கு நல்லாருக்கு நல்லாலல்ல எதும் சொல்ல மாட்டீங்ளா ஃபீட்பேக்லா சொல்ல மாட்டீங்ளா
ஃபீட்பேக் அப்டி அவ்ளோல்லா இல்ல சும்மா
ம் நாலா நல்லா சொல்வேங்க எங்க அம்மா நல்லா சமைச்சணம்மா நல்லா இருக்குமான்னு சொல்வே நல்லா இல்ல அப்டின்னா மா உப்பு கம்மியா இருக்குமா உப்பு அதிகமா இருந்தா அமைதி அதிகமா இருக்குமா அப்டின்னா அது எங்க டாடி எங்க மம்மில்லா சொல்லுவாங்க ஒரு கொற சொல்லல்னா உனக்கு தூக்கமே வராது நீ போய் சமை அப்டின்னுவாங்க சமைக்க மாட்டமா நா இங்க இருக்க வரைக்கு நீங்கதா எனக்கு சமச்சு தரணு அப்டின்னு சொல்லிட்டு அவ்ளோ அட்டகாசோ பண்வேங்க நீங்க என்னடானா எப்டி சொல்றது எது இருந்தாலு சாப்ட்டுருவேன் சொல்றீங்க
ஆம்மா எனக்கு அது சொல்லி உப்பு இல்ல டேஸ்ட்டே மட்டா ஆ நல்லா இருக்குமா ஆ அவ்ளதா எ பாட்டுக்கு சும்மா சாப்டுவே அவ்ளதா அப்டி ரொம்ப அ சாப்ட்ற விஷயத்துல அப்டிதா கொஞ்சோ
செரி செரி ஆனா நா டேஸ்ட்டு பாப்பே டேஸ்ட்டு நல்லா இருந்த மட்டும்தா சாப்டுவே இல்லண்ணா அன்னிக்கு நாள் ஃபுல்லா பட்னியா இருக்க சொன்னா கூட இரு இருந்துருவாக
எப்புமேல அது பசிதாங்க மாட்டே இப்ப நம்ளுக்கு சோறுதா முக்கியோ எப்டி னாலும் சாப்ட்ருவே
இல்லே பசி இப்பல்லாம் தாங்க மாட்டேங்க வேணா கொஞ்சம் சாப்ட்ருவேன் ஆனா வந்து எப்டி நா மோஸ்டா அம்மா வந்து ஒரு சில டைமில்ல சரியா செய்யல எதனா சிம்பிளா செஞ்சாங்க அப்டின்னா ஊட்டி விட்டுருவாங்க ஏன்னா நான் சரியா சாப்பிட மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால லைட்டா அப்டியே ஊட்டி விட்ருவாங்க
எங்க அம்மா கொஞ்சம் ஒர்க் போறாங்களா அதனால அவங்க வந்து என்ன சமைச்சு குடுக்குறா நம்ம அஜ்ஜஸ் சாப்ட வேண்டியதான் அப்டின்ட்டு ஒருக்கு
ஏன்னா அவங்களு டயர்டுல போயிட்டு வராங்க நம்மளு அட்டகாசம் பண்ணக்கூடாதுன்றதுனால உங்களுக்கு பழகிடிச்சு போல எனக்கு வந்து இப்டி இருந்து பழ கிடிச்சுங்க அம்மா வந்து ஒரு சிலர் எல்லா சொல்லுவாங்களே நல்லா செஞ்சா நம்ம நல்லா செஞ்சுன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷ இருக்கும் அப்டின்ட்டு அதனால சேத்து செய்வேன் நல்லா இருந்தாலு நல்லா இருக்னு சொல் நல்லா இல்லனாலு நல்ல இல்லன்னு ஓபனா சொல்ருவே காரமா இருந்தாலு காரமா இருக்குன்னு சொல்ருவே அவ ஃபீல் பண்ணலால எப்படி மாமி வீட்டுக்கு இல்ல ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு அந்த மாரில்லா போனன்னா நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தால நல்லா இருக்கு மாமின்னு சாப்ட்டு வந்துருவே எல்லாமே சொல்லிட்டு வந்துருவேன் ஆனா நம்ம வீட்டுதான் உரிமையா அம்மா அப்டி செய்யுமா அப்டி செய்யுமா இத பண்ணுமா அத பண்ணுமான்வாங்க என்ன செய்ய சொன்ன நான் சாப்ட்டேன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்களா இல்ல உயிரோட இருப்பாங்களா தெரியாது அ அந்த ட்ரயல்லா பாக்க மாட்ட அம்மா செஞ்சாங்க அப்டினா மட் டுமே நல்லா சாப்டுவ அப்பாவு சமைச்சு குடுப்பாரு
இங்கயு அப்டிதா ரெண்டு பேரு சமைப்பாங்க நா சமைக்க மாட்டே
ஆமா அப்பாவு சமைப்பாரு அவரே கேப்பாரு என்ன இன்னைக்கு ஒரு கொற கூட சொல்லாம அமைதியா சாப்ட்றியே அதிசயமா இருக்கு அப்டின்னு வாரா எதோ கொஞ்சோ சுமாரா இருக்கு அதனால அமைதியா சாப்புட்ற அப்டின் சொல்ட்டு கலாய்பாங்க எல்லா வேலையு நா பாப்ப வீட்ல இருந்தாலா
ஆ
ன்னா அப்டின்னாலே வீட்ல எப்டி சொல்வாங்க இதப் பார் நீ இல்லனா போர் அடிக்குது டி எங்கடி போன அப்டின் சொல்ட்டு தேடுவாங்க வீட்ல இருந்தா எனக்கு ஓடிடு அப்டின்னுவாங்க
ஒரே பொண் ஓ ஓகே ஓகே அப்ப அண்ணா இருந்தா அவன் இன்னு சேட்ட பண்ணுவானே
ஆ இல்ல அண்ணா வந்து இப்பெல்லா கொஞ்சோ சைலண்ட் ஆயிட்டாங்க சேட்ட பண்ணுவாங்க இருந்தாலு நா தா அவனை விட ரொம்ப அதிகமா பண்ணுவ
ஆ
எல்லா வேல புட்ச்சி நோன்றது கில்றது கடிக்றது அப்ற மூக்க நோன்றது இந்த மாரி வேல எல்லாமே நா பண்ணிட்டு இருப்ப ஏன்னா போர் அடி யார போய் நோண்ட முடியு நம்மளால ஒரு எ அம்மா அப்பா மட்டு தா நோண்ட முடியு அதனால அவங்க மட்டுதா நோண்டுவ தூங்கு போது போய்ட்டு பக்கத்ல போய் இருந்துட்டு மூக்க நோண்டுவ காத நோண்டுவ அவங்க அலர்ந்து எழுந்துக்கு போது அது ஒரு காமெடி ஸ் சிரிச்சுட்டு இருப்ப வயசுக்கு ஏத்த மாரியா விளாடுற அப்டின் சொல்ட்டு திட்டுவாங்க ஆனா இந்த காதுல‌வாங்கி அந்த காதுல விட்டுருவங்க அதெல்லா ஒரு ஜாலில்ல ஒரு டைம் தா நம்ம என்ஜாய் பண்ண முடியு கல்யாணன் ஒன்னு பண்ணிட்டாளே வெளிய எங்கனா ஹாஸ்டல் எங்கனா நம்ம ஸ்டடிஸ்காக நம்ம போய்ட்டாலு நம்ம நெனச்சாலு அதெல்லா பண்ண முடியாது ஆனா இருக்கு போதே அது யூஸ் பண்ணிக்கணு அப்டின்ட்டு செம சேட்ட பண்ணுவ நா வீட்ல இருந்தா
ம்ம் எனக்கு இங்க வீட்ல எங்க பெரிமா பைய இங்க எங்க வீட்லலா தப் தம்பி தங்கச்சி ரெண்டு பேரு டென்து டுவெல்த்து அவங்க எ உயிர எடுப்பாங்க அப்போ எப்டி நா காலைய தூங்கிட்டு இருப்ப பங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஸ்கூலுக்கு போம் போது நா முழிச்சிருக்கணு என்ன அ ஏ தூங்கிட்டு இருந்தது கால பிடிச்சு தர தர தர தரன் எடுத்துட்டு வந்து நா ஹால்ல படுத்த நா என்ன பண்ணுவே வேணுன்னே தூங்கற மாரி ஆ நீ என்னமோ பண்ணு நீ இன்னு பண்ணாலு எந்திரிக்க மாட்ட அப்டியே கப் போட தண்ணிஎடுத்துட் வந்து மூஞ்சில ஊத்தி விட்டுருவா நா என்ன வேணுனே பெட்சீட் எடுத்து தொடச்சு திருப்பி அப்டியே அவன எந்த இடத்துல இழுத்து போட்டானோ அங்கயே தூங்குவ வேணுன்னே அது எப்டி உனக்குவேண்டி நா எந்திரிக்கணுமா போடா! அப்டின்ட்டு நானு தூங்குவே அடுத்து என்ன பண்ணுவா பட்ஸ் எடுத்து காதுலயே நோண்டுவா நா சுள்ளுனு, படார்னு எந்திரிச்சு, ஒரு அடி குடுத்து திருப்பி இப்ப எந்திரிச்சு தூங்குவே என்ன வேணா பண்ணிப்போகுற வர நா எந்திரிக்கமாட்ட எப்டி முழிப்பு வந்தாலு வேணுனே நா படுத்துக்கெடப்பே
ஆ. ஒரு சிலர்ல்லா இருப்பாங்க! ஏன்னா! நம்ம வந்து ஸ்கூலுக்கு போறோ நம்ம... டைமுக்கு எந்திருவோ கூட இருக்கவங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கன் சொல்லிட்டு எல்லா வேலயு பாப்பாங்க!
ட்ரு வெறு புள்ள அப்டி எந்திருச்சு, எந்திரக்கறமேன்ட்டு போவாங்க! நா இங்க அப்டியே ஹாயா தூங்குவேனா அத பாக்க பாக்க அவங்க ரெண்டு பேருக்கு எரிச்சலாகு நா வேணுனே, அதனாலயே தூங்குவே
கரக்ட்தா ஒரு சிலர் இருக்காங்க ஏதா ஆனா எனக்கு ஆனா கொழந்தைங்கன்னா ரொம்ப புடிக்குங்க ஜாலியா வெளாடுவேன் அவங்களுக்கு வந்து என் பேரு முழுசா வர்லா ஆனா கொழந்தைங்க பாதி பாதியா கூப்டுவாங்க எங்கனால என்ன தேடுவாங்க க்காக நா என்ன வேணாலும் செய்வேன் கூடயிருந்தே எல்லாமே பாத்துப்பே அனாலூ எனக்கு கொழந்தைங்கன்னா ரொம்ப புடிக்கும் வெளையாடிட்டு இருப்பே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பசங்களோ ஆர் ரிலேடிவ்ஸ் பசங்களோ யார் வந்தாலுமே அந்த அளவுக்கு ஜாலியா வெளையாடிட்டுருப்பேன் அவங்களுக்கு தேவைன்றதுல்லா செஞ்சு கொடுப்பேன் எல்லாமே பாத்து பண்ணுவே நால்லா கொழந்தைங்கனாலே ஒரு ஜாலிதானே அவங்க வயசுக்குதா நம்மளால போக முடியாது. அட்லீஸ்ட் அவங்க கூடயாச்சும் நம்ம வெளையாட்லா அப்டின்ட்டு வெளையாடிட்டு இருப்பே நானு
ஆமா நானூ இங்க அப்டிதா எங்க ஆன்ட்டி வந்து இப்ப டியூசன் எடுத்துட்டுருக்காங்களா இங்க வந்து ஒரு எல்லா சிக்ஸ்த்து செவன்த்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க இல்ல ஒரே ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிற புள்ள எல்லாரு கூடயூ அவங்களுக்குல்லா எப்டினா நா போனா அது ஒரு ஃப்ரீ டைம் மாரி ஆண்டி வந்து அவ்வுங்க அவ்வுங்க ரொத்தரு பண்ணி என்ன படிக் டி வைக்க சொல்லுவான் நா போனா எல்லா ஆட்டோ ஆரம்பிச்சிரும் ஆன்ட்டி சொல்லுவாங் நீ வந்தாதா இந்த டூசனே கெடுக்கற அப்டின்னு நா படிக்க வைக்கதா ஆண்ட்டி வந்தே இதுங்கல்லா அப்டியே சிரிச்சிட்டே ந சிரிச் சிரிக்காபாரு சிரிக் அடி கொடுத்தாலூ நா அடி ச்சா எங்க அவங்கதா சிரிப்பாங்க எனக்கே டவுட்டா இருக்கும் நா டீச்சரா நீங்க டீச்
ஏன்னா பெரியவங்னா கொஞ்சோ ஸ்ட்ரிட்டா இருப்பாங்க கொஞ்சோ பயப்படுவாங்க நம்மல்லா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா இருப்போல்ல அது வந்து அவங்களுக்கு வந்து ஜாலியா இருக்கும் ஓக் ஓகே நம்ளுக்கு ஃப்ரெண்டு வந்துட்டாங்க நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம் கொஞ்சோ நேரோ
நம்ம ஒரு என்ன பாத்தா அப்டி இருக்காது எப்டி நம்ம காலேஜ் படிக்கற அக்கா கூட வெளாட்றோ கே இப்டி இருக்காங்க இப்டி இருக்காங்க அவங்கல்லாம் சிக்ஸ்த் செவன்த்தா ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும்போ நம்ளுக்கு அப்டி தோணு ஏன்னா பெரியக்கா நம்மள்ட்ட பேசுனா நம்ளுக்கு இந்தக்கா எப்டி இப்டி பேசுறாங்க அப்டி நா நாலா யோசிப்பேன் அப்ப அவங்களும் அப்டி யோசிப்பாங்க அப்டின்ட்டு நல்லா ஜாலியாயிருப்பாங்க அவங்க கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ கூட என் கூட எல்லாரூ நல்லா ஜாலியாருப்பாங்க நா போனாலே எல்லாருக்கும் அன்னிக்கி கொண்டாட்டம் மாரி
ஆனா அவுங்க உங்க பெரிம்மா பே சொன்னீங்கல்ல அவங்க வந்தாங்கனா மட்டும் கொஞ்சோ டீச்சருன்ற பயோ இருக் இருக்கும்போல உங்ககிட்ட கொஞ்சோ ஜாலியா இருக்காங்க அவ்ளோதா அவுங்களுமே ஒரு நேரத்துல யோசிப்பாங்கல்ல நமக்கு ஒரு நாளாச்சும் லீவ் விடுவாங்களா ஒரு நாளாச்சும் ஜாலியாயிருக்குமா இல்ல ஸ்ட்ர் க்டாவே வச்சிருப்பாங்களா டியூஷனுன்ற மாரி
ஆ ஆனா ஃபர்ஸ்ட் வந்து அப்டி இருந்தாங்க சரிங்களா இப்ப எங்க இந்த டியூஷன்ல்ல வீட்டுக்கே போக யாருக்கும் மனசு வராது எல்லா வீட்டுக்கு போனா ஆன்ட்டி கொஞ்சே நேரோ இருக்கறேன்ட்டி ஒரு தடவ ஏன்னா இங்க நாங்கெல்லா இருந்தா அவங்களுக்கெல்லா இங்க இருக்க இருக்க புடிக்கும் ஜாலியாயிருக்கலா வீட்டுகப் அவங்க வாட்டுக்கு சும்மாயிருக்கணோ சின்ன பிள்ளைங்கனால போன் தரமாட்டாங்க வீட்ல அப்ப அவங்களுக்கு இருக்கலாம் இங்க இருந்தா எங்க கூட ஜாலியாயிருக்கலா அப்டி ஒரு தாட் ரொம்ப நேரோ இருந்தா ஆண்ட்டி பாதி நேரம் படிக்க விட்டு பாதிநேரம் விளாட விட்ருவாங்க எங்க கூட
செரி செரி பரவால்ல நல்லா வந்து
ஆ அதனால அப்டியே போகுது இப் போ இனி எனக்கு காலேஜு ஆரம்பிச்சோட்டி நா போயிருவே அடுத்து என்னான்னு தெர்ல
செரி செரிங்க ஒங்க கிட்ட பேசனதுல ரொம்ப சந்தோஷ நம் நெக்ஸ்ட் டைம் பேஸ்லா நன்றி வணக் கம்
ஆ ஓகே பாய்
வா கேய்